ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ சொல்லுங்கள் தோழரே என்ன பண்ணியிட்ருக்கீங்க சாப்ட்டாச்சா
இனிமேத சாப்புண்ணு நீங்க சாப்ட்டு டீங்களா
இல்லல்ல சமச்சிட்ருக்காங்க தோழரே சாப்ட வேண்டியதா
இனிமே தா சாப்படனு
அ தோழரே இப்போ எங்க வீட்ல வந்து எங்க அம்மாவு பாட்டியு சும்மாதா இருக்காங்க அவுங்க வந்து ஒரு மாலை வேலைகள்ல ஒரு இட்லி கட மாதிரி போடலா அது ஒரு தள்ளு வண்டி கடைல போடலா அப்டின் சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க அ முன்னாடியே வந்து து ஹோட்டல் வை த்த அனுபவோ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு எனக்கு நீங்க சில பல டிப்ஸல்லா சொன்னீங்கனா அத நா பயன்படுத்திக் கொள்வே
வண்டிகட என்பது ஒரு சிறப்பான விஷயம் அதற்கு என்னவென்றால் முதலில் வாடகை பிரச்சனை கிடையாது கரண்ட் பிரச்சனைகள் கிடையாது அது ஒரு சிறப்பாக வீட் ட்டு முறை வீட்டு உணவு தயாரித்து குடுத்தா மக்கள் அதிகம் விரும்பி உண்பார்கள் சிறப்பான முறையில் செய்தோம் என்றால் வெற்றி நிச்சயம் சிறப்பாக அமையும் தோழி
சரித்தோழரே இப்போ இந்த தள்ளு வண்டி எங்க நம்ம செய்யணு செய்யணுமா இல்ல கடையில எதுவு வாங்கணுமா அதுக்கு எவ்ளோ செலவாகும் அத பத்தி சொல்லு
தள்ளுவண்டி தற்பொழுது செய்ய வேண்டுமென்றால் இருபது ஆயிரம் முதல் இருவத்தி ஐயாயிரம் முதல் வரை செலவாகும் தற்பொழுது வாடகை வண்டி விட்டுக் கொண்டிருப்பார்கள் ஒரு கடைகளுக்கு மற்றும் இதர கடைகளுக்கு வாடகை ஒரு நாளைக்கு அம்பது ரூபா நூறு ரூபா அப்டிங்கிற மாரி இருக்கு அந்த வண்டிய தற்பொழுது தற்காலிகமா வாங்கி நம்ம செஞ்சோ அப்டின்னாக்கா இன்னு கொஞ்சோ மிச்சம் ஆவும் அதுல நல்ல அப்டியா நம்ம கட ரன் ஆயி நல்ல லாபகாரம் ஈட்டுனதுக்கு அப்பறம் சொந்த வண்டி போட்டுக் கொள்ளலாம் அதுதான் தற்பொழுது ஒரு ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருந்திருக்கும்
சரி தோழரே இப்ப தள்ளு வண்டி கடைன்னா அதுவே வாடகைக்கு குடுக்குறாங்களா
தள்ளு வண்டி கடை வாடகை குடுக்குறாங்கன்னா வெறும் வண்டி மட்டும்தா மத்த செட்டப்பு எல்லா நம்ம வந்து வீட்லயிருந்து நம்ம தயார் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க வெச்சு வியாபாரம் பண்ணணு ஜஸ்ட் ஒரு ஸ்டாலுக்கு பதில் ஒரு வண்டி அது தா
சரி தோழரே இப்பொழுது இப்ப இட்லி மட்டு நம்ம அங்க ஊத்திக்கலாமா இல்ல அதே எல்லாமே ஊத்தி எடுத்துட்டு போய் அங்க
அது செய்ய கூடாது இங்க வீட் வீட்ல வந்து சட்னி சாம்பார் குருமா இது எல்லா வந்து ரெடி பண்ணிட்டு அங்க எடுத்துட்டு போக வேண்டும் அதன் பிறகு ஊற்றும் பொருள் இட்லியோ தோசை யோ சப் பாத்தியோ எதோ போடுறோமண்டா எல்லா அங்கதா ரெடி பண்ணி
சரி தோழரே அஹ் அது எப்படி நம்ம அங்க போயு நம்ம அங்கயே இட்லிய முன்னாடியே சுட்டு வெச் வைத்து விட வேண்டுமா இல்ல வந்து வாடிக்கையாளர் வர வர சுட்டு வைத்துக் கொள்ளலாமா எப்படி பண்ணலாம் அத பத்தி சொல்லுங்க
வர வர சுடுணும்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஒரு ஆறு மணிக்கு தொடங்கறோ ஈவினிங் கட அப்டின்னு வெச்சுக்கிட்டாக்கா ஒரு ஐந்தரை மணி ஐந்தே முக்கால் மணி அளவில் முதலில் வந்து ஒரு ஈடு நம்ம ஊத்தி ஒரு ஹேட் பேக்ல சு சூடா அடுக்கி வைத்துக் கொள்ளலாம் மினிமம் அந்த இட்லி என்பது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சூடாக இருக்கும் அதன் விற்பனையை பொறுத்து பாதி அளவு குறைந்தவுடன் அதன் பிறகு அடுத்தடுத்து ஊத்தி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் விற்பனைக்கு
சரித்தோழரே இப்போ அஹ் இதற்கான முதலீடுங்கிறது எவ்ளோ ஆகும் எப்டி என்னென்ன பொருள்கள் வாங்க வேண்டும் அத்தியாவசியமான பொருட்கள் என்ன அவசியமான பொருட்கள் என்ன
அத்தியாவசியமான பொருட்கள் என்ன என்று பாத்தீர்கள் என்று சொன்னா இரண்டு அடுப்புகள் தேவைப்படும் கம்பல்சரி ரெண்டு அடுப்புகள் ஒரு சிலிண்டர் வேண்டும் அதன் பிறகு ஒரு தோசை கல் வேண்டும் அதன் பிறகு நம்ம எக் ஊத்தும் பாத்திரம் வேண்டும் அதன் பிறகு சட்னி சாம்பார் எல்லா அங்க ரெடி பண்ணி அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வரதுக்கான பொருட்கள் தேவைப்படும் மினிமம் குறைந்தது ஒரு சிறிய முதலீடு பாத்தாலு ஒரு ஒரு இருபதாயிரம் தேவைப்படும் ஆமா இருபதாயிரம் தேவைப்படும்
இப்போ தள்ளுவண்டி கடையே நீங்க இருபதாயிரம்னு சொன்னீங்க அப்ப இந்த பொருட்கள் எல்லா வாங்கும் பொழுது அதிகமான அமௌண்ட் செலவாகும் இல்லயா
இல்ல அதுதா நம்ம புதுசா வாங்குறத விட செகண்ட்ஸ் பொருட்கள் எல்லா இருக்கு இரண்டாம் நிலை பொருட்கள் அவங்கள்ட வாங்குணோ அப்டின்னாக்கா அந்த இருபதாயிரத்துக்குள்ளயே முடியறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு புது பொருள் வாங்கணும் என்றால் இருபது டு இருபத்த ஐயாயிரம் இத விட ஒரு ஐயாயிரம் கூடுதலன செலவு அது பழைய பொருக்கண்டா ஒரு பதினைந்தாயிரம் அந்த லெவல் குட முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்ச்சிருக்கு
அ கடைய் வந்து எங்கு வைக்கலாம் அ எந்த இடத்தில் வைத்தால் மக்கள் வாங்குவார்கள்
இந்த கடை எங்க வைக்கலாம் என்பது என்றால் நமது ஒரு நகர்ப்பகுதியில் வைக்கிறோம் என்றால் ஒரு ஒதுக்குப்புறமாக நமக் கொஞ்சோம் விசாலமாக எடம் இருக்கக்கூடியது அதாவ்து எப்புடின்னா நம்ம தள்ளுவண்டி போடுறோம் அப்புடின்னாக்கா நீங்க வந்து ஒரு ஒரு அஞ்சு டூலர் வரா ங்க ஒரு ஓரமா போடுணும் யாருக்கும் இடயூறு இல்லாம பண்ணணும் அப்டிங்கிற மாரி இருக்கிற எடமா கொஞ்ச தேர்ந்தெடுத்தோம்னாக்க கொஞ்சோம் ஈஸி யியா இருக்கும் அதனால பப்ளிக் ஒரு பிரச்சன இல்லாம இருக்கும் நமக்கும் வண்டிய நிப்பாட்டிட்டு அவுங்க சாப்புட வர்துக்கு கொஞ் ஜோ ஈசியா இருக்கும்
கண்டிப்பாக தோணுது இப்ப விலய வந்து எப்படி நம்ம நிர்ணயம் செய்றது ஏன்னா இப்ப வந்து நம்ம பெரிய பெரிய கடைகள்லாம் நம்ம ஊர்ல பாக்குறோம் ஒரு இட்லி வந்து இருபது ரூபாய்லயிருந்து இருபத்தஞ்சு ரூபாய் வரையுமே சொல்றாங்க அதே நேரத்துல ஒரு சிறிய கடையில ஐந்து முதல் பத்து ரூபாய் வரையும் சொல்றாங்க ஏன்னா எல்லா எடத்துலயும் ஒரேமாவதா அரைக்கிறாங்க ஆனா ஏன் இந்த எடத்துல வந்து இப்டி எடம் வெலை வந்து மாறுபடுது அப்டின் தெரியில அத பத்தி உங்களுக்கு எது தெரியுமா
இல்ல அது மாறுபடுதுன்னா எப் இப்போ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் ருக்கு அதுக்கு வந்து பெரிய கடைகள் வைத்தோனாக்கா இப்ப அதுக்கு அட்வான்ஸ் இருக்கு அத இல்ல ஒரு ஜி லேபர் வேலப்பாங் மேல ஒரு பத்து பேர் வேல பப்பாங்க எலக்ட்ரிசிட்டி இருக்கு மெயின்டனன்ஸ் சார்ஜ் இருக் இருக்கு மத்தபடி நெறைய அது மாதிரி இதர செலவுகள் நெறைய இருக்கு இது தள்ளு வண்டினா நமக்கு ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம வீட்ல அம்மாவோ அக்காவோ மனைவியோ தங்கையோ யாரயோ வெச்சு செய்ய போறோ நம்ம வந்து ஓரளவு உடல் உழைப்பு பண்ணி வெளி ஆட்கள வேலைக்கு சேர்க்கறத விட நம்மளே நின்னு செஞ்சு கொஞ்ச செஞ்சோனாக்க எல்லாமே மிச்சந்தா அந்த மிச்சத்த வந்து நம்ம பொருட்கள் வழியாக குறைத்து கொடுக்கலா கஸ்டமருக்கு அதாவது ஒரு இட்லி பத்து ருவா கடயிலன்னா நம்ம ஒரு ஆறுவா ஏழ்ருவாய்க்கு குடுக்கலா ஒரு தோச நாப் பது ருவா இன்னைக்கு விக்கிறாங்கன்னாக்கா நம்ம வி க சின்ன கல்லுல போட்டு ஊத்தி இருவது ருவாய்க்கு குடுக்கலா அது மாரி குடுக்குறதுதா நல்லாவு இருக்கு ரெண்டாது வாடிக்கையாளாருக்கு ஒரு திருப்திகரமா அமையு ரெண்டாவுது வியாபாரமு விற்பனையு அதிகரிக்க செய்யு
செரி தோழரே இப்போ நம்ம அந்த இட்லி கடன் சொல்றோ அத வந்து காலை வேலைகள்லே போடலாமா இல்ல மாலை வேலைகள்ல மட்டு போட்டா ஒடுமா
இப்ப வந்து தற்பொழுது காலை வேலையோட காலை வேலையும் போகும் இருப்பினும் மாலையில் போட்டால் இன்னும் சிறந்தது
சரி தோழரே எங்க நா வேலை பார்த்த அலுவலகத்துக்கு எதிர் எதிர் எதிரே வந்து ஒரு இந்த மாரி வண்டி வாகனம் போட்டு விற்பனை செய்து கொண்டு இருந்தார்கள் அங்கே வந்து எப்டின்னா இப்ப நாங் கலா ஒரு இட்லி வாங்குனோனா ஐந்து ரூபாய் அப்டின்னு குடுப்பாங்க அதே மற்ற வேற யாராவது இட்லி வாங்குனா ஆறு ரூபாயுனு குடுப்பாங்க ஏ ஏன் கேட்டா நாங்க வந்து அப்போ ரெகுலரா வாங்கி கொண்டிருந்தோ அவங்க அவங்களிடம் அதனால எ இட்லியா இருக்கட்டும் வடையா இருக்கட்டும் சுண்டலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஒரு ரூபாய் கம்மி பண்ணி குடுக்கறாங்க அது அது மாதிரி நம்மளும் பண்ணலாமா அது நமக்கு நன்மையா தீமையா அத பத்தி சொல்லுங்க
இல்ல அது மாரி செய்யலா செய்யலான்னா அந்த லெவலுக்கு நமக்கு வரணு நம்ம செய்லாம் அத உட்டுட்டு அது மாரி தொடர்ச்சியா வரவங்களுக்கு செய்யலா இருப்பினும் வந்து அத பெரிய வி ப வித்தியாசமு பாக்க வேண்டிய இல்லை நம்ம த தள்ளுவட்டி கடைங்குறப்ப எல்லாருக்குமே பொதுவாவே நார்மலா ஒரே ரேட்லே கம்மியா குடுக்கலா ஒன்னு தவறு கெடையாது தொடர்ச்சியா வரவங்களுக்கு அது கம்மியாவு அதிகபட்ச டிஃபரென்ஸ் பாத்திங்கன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒர்வாதா டிஃபரன்ஸ் இருக்க போகுது அது ஒன்னு மிகப்பெரிய தொகை இல்ல அதனால நார்மலாவே கம்மி பண்ணி எல்லாருக்குமே குடுக்குறது ஒரு நல்ல விஷயந்தா இது தொடர்ச்சியா வரவங்களுக்கு ஒரே ரேட்டு குடுக்கலா எப்ப வர்றவங்களுக்கு ஒரு ரேட்டு குடுக்கலா ஒரே ரேட்டாவே குடுக்கலா ஒன்னு தவறு கெடையாது
இப்ப இந்த தள்ளுவண்டி கட போடும் போது இந்த சேர் டேபிள்கள் அதெல்லா போடணு இல்லையா அது எத்தனை டேபிள் வரையு போடலா எவ்வளவு போட்டா அ மக்கள் நம்மளை தேடி வருவாங்க இல்ல சில பேர் வந்து உக்கார்ந்து சாப்பிடணுன் வருவாங்க அவங்களுக்கு எட இல்லாம போயிடு அத பத்தி சொல்லுவோ
அது எல்லா நம்ம ரொம்ப அதிகரிச்செல்லா போட முடியாது ஏன்னா தள்ளு வண்டிய பொறுத்த வரைக்கு பக்கத்துல எட அப்டின்னாக்கா ரொம்ப ஸ்பேசியஸான எட அதிகப்படியான எடத்த எல்லா நம்ம எடுத்துக்க முடியாது அட்லீஸ்ட் அதிகபட்ச ஒரு ஸ்டூல் டைப்ல உள்ளது ஒரு பத்து ஸ்டூல் வேணா வெச்சுக்கலா தேவப்பட்டு கேக்கறவங்களுக்கு மேக்சிமம் தள்ளு வண்டி கடனாலே யாரு உக்காந்து சாப்படுறதுல்ல பெருசா விருப்பப்பட மாட்டாங்க இன்கேஸ் ஒரு பெண்கள் வராங்க குழந்தைய வெச்சுட்டு வராங்களா அவங்களுக்கு தேவப்படுறவங்களுக்கு மட்டு நம்ம எடுத்து போட்டா போது மத்தபடி எல்லாருமே நின்னுட்டு சாப்ட்டுட்டு போயிடுவாங்க தல்லு வண்டி ஒவ்வொரு கடய பொறுத்த வரைக்கு அதுதா நடந்துட்டு இருக்கு எங்க பாத்தாலு இன்கேஸ் எமர்ஜென்சி லேடிஸ் வராங்க வய வயசானவங்க வராங்க அப்படிங்கறபொழுது இந்த சேர் யூஸ் பண்ணிக்கலா ஸ்டூல யூஸ் பண்ணிக்க
சரி தோழரே நீங்க வந்து நறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் மிகவும் ந நன் நன்றாக இருந்தது உங்கள் யோசனை எல்லாமே அ பயனுள்ளதாகவும் இருந்தது இத பயன்படுத்தி கண்டிப்பாக கூடிய விரைவில் நான் ஒரு தள்ளுவண்டி கடைய ஆரம்பிக்கப் போகிறேன் என்பதை அ மகிழ் ச்சியுடன் சொல்கிறேன் உங்கள் பயனுள்ள டிப்ஸ் இருக்குல்ல யாரையு நா பயன்படுத்திக் கொள்கிறேன் மத்த படி வேற எது இருந்தாலு எனக்கு வந்து சொல்லுங்க நா அதையு பயன்படுத்திக் கொள்கிறேன் அ நன்றி தோழரே
ஓகே தோழி மிகவும் நன்றி தோழி நன்